சொல்லுங்க நல்லாருக்கீங்ளா
நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கேங்க
ம் சாப்டாச்சா
ஹலோ
ஆ சாப்ட்டாச்சுங்க நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டன் சிஸ்டர் இப்பதா சாப்ட்டு வந்து செரி ரூம்ல வந்து படுக்கலான் அப்டின்ட்டு பாப்பாவ இப்பதா ஃபீட் பண்ணி தூங்க வெச்சுட்டோ அவுங்கள செரி உங்கள்ட்ட பேசுவோ அப்டின்னு கால் பண்ண நீங்க என்ன சாப்டீங்க
நா தேங்கா சாதோங்க
ம் தேங்கா சாதோ செஞ்சு சாப்ட்டு முடிச்சாச்சா
ஆ சாப்டாச்சுங்க அவுங்களு சாப்டாங்க
அப்டியா சேரி சேரி எங்க வீட்ல இன்னிக்கு ம மட்டன் எடுக்கலான் பிளான் பண்ணோ அப்றோ என்ன நெனச்சாங்கன்னு தெர்ல சிக்கன் சாப்பிடனும் போல இருக்கு அப்டின்னாங்க சேரி சிக்கன் எடுத்துட்டு வாங்க னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்துட்டு வர சொல்லிட்டு அதுல உள்ள ஈரல் வாங்கிட்டு வந்தாங்க கொழந்தைங்களுக்கு அவுங்களுக்கு அத வெச்சு சாப்பாடு ஊட்டிட்டு முட்டய அவிச்சு சாப்பாடு குடுத்துட்டேன் நாங்க இப்பதா சிக்கன் கொழம்பு வெச்சுட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாரி பண்ணிட்டு சாதோ வடிச்சு சாப்டுட்டு வந்து படுத்தாச்சு ம் அச்சா தீபாவளிக்கெல்லா இப்டிதா எங்க வீட்லந்து எங்க எங்க அப்பா செய்வாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல்லா எனக்கு வந்து அப்பல்லா வந்து அப்பனா என்னனே தெரியாது நான் சின்ன பிள்ளயா இருக்கைல அப்ப வந்து எங்க அப்பாவோட ஸ்பெஷல் டிஷ் வந்து இந்த சிக்கன் சிகஸ்டி ஃபைவ் அவுங்க ஒரு விதமா வித்தியாசமா செய்வாங்க நல்லாருக்கு அவுங்க அப்பா வந்து அந்த அதாவது தீபாவளிக்கு மட்டுந்தா எங்க அப்பா சமப்பாங்க சமையல்ன்ற அந்த அடுப்படிக்குள்ள வர்றதே தீபாளிக்குதா அப்போ வந்து ரொம்ப ஜாலியாருக்கு அப்பாவோட சேந்து செஞ்சு குடுப்பாங்க அ அப்பயு உக்காந்து சாப்டுட்ருப்போ நல்லாருக்கு பலகாரெல்லா செய்யறது அந்த மாரி நல்லாருக்கு நீங்க தீபாவளிக்கெல்லா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க நா எங்க வீட்ல என்னெல்லா பண்ணுவோன்னு நானு சொல்ற
தீபாவளிக்குன்னு பாத்தீங்கன்னா காலைல எந்துச்ச ஒன்னே எண்ணெ வெச்சிருவாங்க அம்மா எல்லார் தலைலயு ஆ நமக்கு வந்து அ பொண்ணுங்கனால தலைல மட்டு வைப்பாங்க பசங்களுக் குலா ஒடம்பெல்லா தேய்ச்சு வுட்டுருவாங்க அந்த ஹ அந்த எண்ணெயோட ரெண்டு வெடிய போட்றனு அப்பனாதா வந்து அந்த பசங்களுக்குலா வந்து நிம்மதியாருக்கு அந்த எண்ணோட ரெ அந்த வெடிய பெ பிரிச்சு வெச்சிருவாங்க காலைலே
ம்
அது ரண்டு மூண் நாள் அந்த வெடி வந்து அந்த ஓரத்துலே இருக்கு அங்க தீவாளி அன்னைக்கு காலைல ஓப்பனாகு எண்ணைய ப ஒடம்பெல்லா தேச்சு முடிச்ச ஒடனே அந்த ரெண்டு அதுலருந்து ரண்டு வெடியாது எடுத்து போட்றணு சொல்லிட்டு எல்லா பசங்களு சேந்து அந்த ரெண்டு வெடி எண்ணையோட ஒ ஒக்காந்து போட்றனு சொல்ட்டு போடுவாங்க அப்றமா பாத் தீங்கன்னா ம் நாங்க என்ன பண்ணிட்டுருப்போ காலைல எந்துருச்சு எதையாச்சு இந்த ட்ரெஸ்ஸெல்லா எடுத்து வைக்கே
ஆமா
அப்பறோ எதாது சமையலுக்கு அம்மாக்கு எதாச்சு உதவி பண்ணா அந்த மாரி எதாச்சு பண்ணிக்கிட்டுருப்போ
ம்
எதாச்சு டி டிஸ் எதாச்சு பண்ணாங்க அப்டின்னா அதுக்கு எதாச்சு நம்ம பண்ணிக்ட்டுருப்போ அதிரசமு இல்ல எதோ பண் றாங்க அப்டின்னா அதுக்கு அதுக்கு எதாச்சு ஹெல்ப் பண்ணுவோ அதே மாரி பாத்தீயன்னா எ எங் எங்க அப்பாதா வந்து இந்த மாரி அதிர சமோ முறுக்கு அந்த மாரி பண்றதெல்லா எங்க அப் ப்பாதா எக்ஸ்பர்ட் எங்க அம்மாக்கு வந்து அந்த மாரிலா பண்ண தெரியாது
தெரியாது ம்
ம் எங்க அப்பாதா எல்லாமே பண்ணுவாங்க ஏனா எங்க அப்பா வந்து பண்றதுனால எங்க அம்மா வந்து அத ட்ரை பண்ண மாட்
ட்ரை பண்ண மாட்டாங்க ம் அது கண்டிப்பா அது அப்டிதா எங்க வீட்ல வந்து எங்க அம்மாவ நாங்க செய்ய விட மாட்டோ அந்த நா சொன்னன்ல சிக்கன் சிக்ஸ்டி ஃபை மட்டு அப் ப்பாதா செய்யணு அப்டின்னுவோ அப்பாதா செய்வாங்க நான்வெஜ் வந்து அப்பா செய்வாங்க என்ன எங்க வீட்ல என்ன பண்ணுவோ அப்டின்னா மொத நாள்ளே வெடி போட ஆரம்பிச்சுருவோ மொத நாள் நைட்டு ஆ மொத நாள் நைட்டு வெடி போடமா இல்லல ஆ அதா மொத நாள் நைட் இல்ல ஆக்சுவலா மொத நாள் நைட் வந்து குளோப்ஜாம்க்கு அம்மா வந்து உருட்டுவாங்க உருட்டி பொறிச்சு குளோப்ஜாம்க்கெல்லா பண்ணுவோ அப்றோ முறுக்கு போடுறது அதிரசம் போடுறதா இருந்தா மொத நாளே போட்டுருவாங்க அம்மா இப்பல்லா மொத நாள் பண்ணுவாங்க அப்றோ காலைல விடிஞ்சு சீக்கரமா பண்ணுவ்ல நெறைய டிஷ் பண்ணுவாங்க அன்னைக்குதா நெறைய பண்ணுவாங்க வெள்ள பணியாரம் அத்த பணியாரம் அ அப்றோ கருப்பட்டி பணியாரம் எல்லா பணியாரம் வகைகளயு அத்தன இருக்கு எங்க வீட்ல அப்றம் பால் பணியாரம் சுய்யம் சிய்யம் சுயம் எப்டி சொல்வீங்க சுசியம்னு சொல்லுவீங்களா சியம்னு சொல்லுவீங்ளா ஒங்க பக்கொ சுசியம்னு சொல்வீங்க நாங்க சியம்னு சொல்லுவோ அத ஆ இனிப்புச்சியம்னு சொல்லுவோ ஆ ஒவ்வொரு பக்கொ ஒவ்வொரு மார் சொல்வாங்க அதா கேட்டே நாங்க சியம்னு சொல்லுவோ இனிப்பு சியம் அ அது ய்வோ அது எனக்கு ரொம்ப புடிக்கு அது செய்வோ எனக்கு குலோப்ஜாம் புடிக்கவே புடிக்காது எனக்கு குலோப்ஜாம் பிடிக்காது ஆனா கோ இப்பதா அது வந்து ஒரு பேமஸ் ஆயிடுச்சே ஆ எல்லாரு ஆட் அந் எல்லாரு ஆடு ஆட் அந்த மாரி ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃ ப்ரி அப்டின்னு ஆட் பண்ணதுல இருந்து இப் ப எல்லாருமே தீபாவளியா குலோப்ஜாம் அந்த மாரி ஆயிட்டாங்க எல்லாரு கண்டிப்பா இல்லாத வீடே இருக்காது தீவாளி அன்னக்கி அந்த மாரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரு ஆமா ஆன எனக்கு குலோப்ஜாம் பிடிக்காது எனக்கு ரசகுல்லா தா பிடிக்கு ஆ அதுக்கப்பறோ வந்துட்டு அப்பா அதுக்கப்பறோ சிக்கன் எடுத்துட்டு வருவாங்க மட்டன் எடுத் துட்டு வருவாங்க அம்மா வந்து கொழம்பு வக்கிறது அதெல்லா பண்ணுவாங்க அப்பா வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பெரட்டி வச்சு அப்டியே பொறிச்சி அப்பவே வேணு அப்பவே நாங்க வாங்கி சாப்ட்டு இருப்போ எல்லா முடிச்சுட்டு அது நீங்க சொன்ன மாரி தலைக்கி எண்ணெ வச்சு ஆ குளிக்கணு இந்த பசங்க அதே மாரி ஒடம்பு ஃபுல்லா தேய்ச்சுட்டு அவங்க வெடி போடுவாங்க அதுக்கப்பறோ குளிச்சுட்டு ட்ரெஸ் வந்து நாங்க வந்து எங்க இப்ப பெரியவங்க இருப்பாங்கல்ல இறந்து போயிருந்திருப்பாங்கல்ல தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னாடி சாமிக்கு முன்னாடியு வச்சு கும்பிடுவோ அதுக்கப்பறோ அவங்களுக்கு முன்னாடியு வச்சுட்டு அவங்களுக்கு படையல்லா போடுவாங்க எல்லா பண்ணிட்டு இட்லி எல்லா அவிச்சி வப்போ ஆ
பண்ணுவாங்க அவங்களுக்கு படையல் போட்டு முடிச்சுட்டு தா அப்பறமா நம்ம சாப்டனு அப்டின்
அதாது சந்தன தொட்டு வச்சி ட்ரெஸ்க்கு அவங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு அவங்க முன்னாடி டிரெஸ்ஸ வச்சுட்டு தா எடுத்து குடுப் பாங்க வீட்ல அதுக்கு முன்னாடி வந்து சும்மா நைட்டியோ சம்திங் ஏதோ சும்மா நைட் ட்ரெஸ் மாரி அந்த மாரி தா போட்டுருப்போ அதுக்கப்பறோ உங்க ட்ரெஸ்ஸ குடுத்ததுக்கு அப்பறமா தா அந்த ட்ரெஸ் போட்டு நல்லா தலையெல்லா சீவீட்டு நீட்டா அது சாப்பாடு இறங்காதுங்க அந்த டைம்ல அவ்ளவு மூஞ்சில அடிச்ச மாரி ஆயிரு இம்புட்டு செஞ்சி வச்சு சாப்ட தோணாது எப்படா வெடி போட்டுட்டு திரியணுன்னு தா தோணு வெடி போட்டுட்டு இருக்கேலயே நாலா வந்து வந்து ஒவ்வொரு சியமா எடுத் து சாப்ட்டு சாப்ட்டு போய் போய் வெடி போடுவே அந்த மாதிரி அன்னக்கி ஃபுல்லா வேற எதுவு செய்ய மாட்டாங்க மதிய சாப்பாடு கெடையாது இப்பதா வந்துட்டு பிரியாணி மதியத்துக்கு ஏதாது செய்றது அந்த மாதிரி இருக்கு அப்போல்லா வந்து கால்ல அவிக்கிற இட்லி தா கால சாப்பாடு மட்டுந்தா ஈவினிங் வரைக்கு அதேதா சப்டியே அந்த முறுக்கு எடுத்து சாப்டுவோ அதிர சோ எடுத்து சாப்டுவோ இப்பி போயிரு
ஆமா வெடி போட ஏதாது ஸ்நாக்ஸ் சாப்ட வெடி போட ஸ்நாக்ஸ் சாப்ட அப்டியே போயிரு நைட்டுமே அது மாரி சாப்ட மாட்டோ நைட்டுமே வெடி போடுறதுலா மும்மரமா இருப்போ பேர்ல சாப்பாட வந்து எதிர்பாக்கவே மாட்டோ
ஆமா அதா நாங்க அந்த நாலு மணி போல அம்மா வந்து எல்லா பண்ணிட்டு இருக்கேல நாங்க என்ன பண்ணுவோ புஸ்வானோ தரச்சக்கரோ எல்லா வைக்க வேண்டியது கம்பி மத்தாப்பு எல்லா அந்த டைம்ல கொஞ்சோ இருட்டா இருக்குல்ல நாலு மணிக்குல்லா ஆறு மணிக்கு தானே விடியு அப்ப நாங்க வந்து அதெல்லாமே அப்பவே கம்பி மத்தாப்பு இதெல்லா அப்பவே பிடிப் போ அதுக்கப்பறோ காலேல வெடிக்கிற வெடி பட்டாசு எல்லாமே போடுவோ போட்டு மறுபடி அன்னக்கி நைட்டு தீபாவளி அன்னக்கி நைட்டு வருல்ல அப்ப வானவேடிக்கை இதெல்லா வந்து அன்னக்கி நைட்டு வக்கிறது வச்சி நல்லா அப்டியே கோலகலமா ஜாலியா இருக்கு
அதுவு இல்லாம எங்க நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க பக்கத்து வீட்ல ஒரு அண்ணா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தீவாளி பாட்டெல்லா போடுவாங்க இந்த சுச்சுவேஷன் சாங் மாரி அந்த தீபாவளி சாங் எல்லா வருல்ல எங்கள் வீட்டில் எல்லா நாளும் அந்த மாரி பாட்டெல்லா நெறையா போட்டு விட்டு ஸ்பீக்கர்ல போட்டுவிட்டு நாங்கள்லா அந்த பட்டாச வச்சு சுத்தி டான்ஸ் ஆடுவோ அந்த மாரில்லா பண்ணுவோ நைட்டு அதுக்கு அப்பறமாதா வான வெடி க்க வானவெடி அதெல்லா போடுவோ
ஆமா நம்ம என்ஜாய் பண்ண எதையுமே நம்ம பசங்க என்ஜாய் பண்ற மாதிரி இல்லதானே நம்ம வந்து நம்மளோட காலத்துல வந்துட்டு சின்ன பிள்ளைங்களா இருக்கைல நாம அவ்ளோ ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ண இப்ப என்ன வீட்டுக் குள்ளயே இருக்காங்க லைட்டா வீட்டுக்கு முன்னாடி வெடி போடுறோ அவ்ளோதா நம்ம வந்து அப்டியே ரவுண்டு அடிப்போ ஒவ்வொரு வீடா நாளா ஒவ்வொரு வீடா எல்லார் வீ இலிப்பு வெடி போடுறது ஜாலியா இருக்கு அதே மாதிரி தா இப்போ பொங்கல் எடுத்துக்கிட்டாலு அதே தான செய்றோ பொங்கலுக்குமே என்ன சாப்பாடு என்ன செஞ்சு பொங்கல் செஞ்சாலு லைக் கட்ட சாப்பிடுறதுதா அந்த பொங்கலோட சரி வேற எதுவு செஞ்சா கூட சாப்டறது இல்ல அந்த கரும்ப கடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுகிட்டு விளாண்டுகுட்டு அந்த கரும்ப தின்னுட்டே திரியுவே நாலா
ஆ ஆமாங்க அதுவு இல்லாம இந்த தீபாவளி அப்ப போய் வீடு வீடா போவோ அத்த வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு சித்தப்பா வீட்டுக்கு போய் பத்ருவா வாங்குவோ இல்லனா ஒரு அம்பதுருவா நல்லா நமக்கு அவங்க அவங்களுக்கு நம்ம ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா ஐம்பதுருவா நூறுவா குடுப்பாங்க மத்தபடின்னா பத்ருவா இருபதே ஓட நிப்பாட்டிருவாங்க
ஆமா அது முக்கியமா பலகாரம் நா குடுத்துட்டு வரே நா குடுத்துட்டு வருவேன்னு கிளம்புறது அப்பதா நமக்கு காசு குடுப்பாங்கன்னு நாலாம் எ தம்பிய போ விட மாட்ட நா போய் குடுக்குறன்மா அப்டின் சொல்லிட்டு நா போவே அப்பதா நம்மட்ட காசு குடுப்பாங்க அப்டின் சொல்லிட்டு எல்லாருக்கு பலகாரம் குடுத்துட்டு அவங்க வீ்ட்லய டிஃப்ரெண்ட் டிஃப்ரண்டா எதாவது செஞ்சு ப்பாங்க அதையு வாங்கி நல்லா சாப்ட்டு நல்லா திரியுவோ
ம்
அதெல்லா ஒரு
ஆனா அப்ப பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயு ஒரே பலகாரமா இருக்கு
ஆமா ஆமா
ஒரே ஒரே முறுக்கா இருக்கு இல்லைன்னா ஒரே ச சுசியமா இருக்கு அந்த மாரி இருக்கனால ஒருத்தவங்களு எதாவது டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாங்க சரி அதை சாப்டலா
ஆமா அப்டிதா
யாராவது ஒருத்தவங்க அச்சு முறுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா சரி பண்ணலா சாப்ட்லா அப்டின் தோணு
ம் அப்டி தா கண்டிப்பாக அப்டி தா அப்படி தா போய்ட்டுருக்கு அப்பற தோழி சாப்பாடு சாப்ட்டாச்சு கொழந்தைங்க சாப்ட்டு தூங்கிட்டாங்களா
ஆ தூங்கிட்டாங்கங்க
ம் தூங்க வச்சுட்டிங்களா தூங்கிடுவாங்க மதியத்ல
ஆ மதிய தூங்கிடுவாங்க சாப்ட்டு தூங்கிடுவாங்க
ம் சர் ஏ பொண்ணுங்களு சாப்ட்டு தூங்கிருவாங்க எப்பவு இன்னைக்கு தூங்கிட்டாங்க
அதுதா காலைல கொஞ்சோ நேர அப்பற மதிய கொஞ்சோ நேர
ஆமா இப்ப நைட்டுமே தொல்ல குடுக்க மாட்டாங்க உங்க கொழந்தைங்களா பொறந்த டைம்ல வந்துட்டு இந்த மாரி நைட்லா தூங்காம இருந்து அந்த மாரிலா நீங்க கஷ்டப்பட்ருக்கீங்களா
ஆ அதெல்லா நைட்டு வந்து ரெண்டு மூணு டைம் எந்திப்பாங்க அப்படிதா
ம் அதா சில பேர் வந்துட்டு விடிய விடியல்லா தூங்க மாட்டாங்க சொ ல்வாங்க ஆனா எ பொண்ணுங்க ரெண்டு பேருமே அப்படி கெடையாது கொஞ்சோ இது பண்ணுவாங்க நடுவ நடுவ பாலுக்காக எந்திரிப்பாங்களே தவித்து ரொம்ப இந்த விடிய விடிய ஒருத்தங்க கொழந்தைய கைல வச்சுட்டே உக்காந்து பளா ஆடிக்கிட்டே இருக்கும்ன்னு சொல்லுவாங்க சில பேர்லாம் அந்த தொல்லைல்லா எ பிள்ளைங்கல்லா குடுத்ததில்ல இது வரைக்கு
சரி எனக்கு இது கால் வருது வந்து
ஆ அதா சேரி ஓகே தோழி சேரி பாருங்க அதா வைப்ரட் சத்தோ வேற கேட்டுட்டே இருக்கு இதுல கேட்டுச்சா ஆனா தெர்ல ஓகே தோழி சேர் பாருங்க ம் பாய் ம் பாய்